ஹலோ
ஹலோ
பரவாயில்லையே கால் பண்ணிட்டீங்களே ஐய்யயோ வந்து யூடியூப் வேற போதுப்பா
நா சேரி இது பாத்துட்டு ஆ கேக்குது கேக்குது நா வந்து மெசேஜ் பாத்துட்டு செரி சும்மா ட்ரை பண்ணுவோ கேக்குதா இன்னோர்தர ஆ ஓகே ஓகே ஓகே
கோளாறு பண்ணிக்கே
நீ அதுல பெஷலிஸ்ட் ஆச்சே
சோ
என்னாச்சு
ஹலோ
ஏன் எனக்கு நல்லாதா கேக்குது
நா யூடியூப் பாத்துன்னுருந்தேனா வீடியோ அவ்ளதா கால்ல பண்ண முடியாது நெனச்சுட்டு யூடியூப் பாக்க போயிட்டே வேற ஒன் ஆ ஆ புரியல
இல்ல இல்ல ஒண்ணுல்ல உங்க ஐட்டத்ததா இப்ப நா எடுத்துக்கிட்ருக்கே
ம் சாப்ட்டீங்களா இப்ப வச்சு
இல்ல இல்ல இப்பதா எடுக்க போறே
ஆ ஆ ஆ ஆ
யோ இந்த கீரைய பாத்தாலே கண்ணெல்லா அப்படியே ம் அப்டி இருக்கு
அப்ப நீங்க ஊருகா வச்சிக்கோங்க
ஊருகா இருக்கு நம்மகிட்ட
ம் ம் ஊருகா சாப்டா எறங்குந்தா ஆனா எனக்கு எறங்காது ஆனா எனக்கு எறங்காது
நீதா வெரேட்டி கேக்கிறியேமா வெரேட்டி
ம் வெரைட்டில்லா இல்ல வெறு உருளைக்கெழங்கு அவ்வளோதா
நீ ஸ்நாக்ஸுக்கே வெரைட்டி கேக்குற அப்பளத்துல என்னன்ன கேப்பியோ கரக்கு தெரிய
அய்யோ உண்மைலே அ ம் உங்க ஊர் சைடுலல்லா நெறைய சுத்தர ப்ளேஸ்லா இருக்கா
எங்க ஊர் சைடு வந்துட்டு நா ஒண்ணு சொல்றே நல்லா கேட்டுக்கோ எனக்கு வந்து எங்க ஊருனா ரொம்ப புடிக்கு
ம்
என் சுத்துரதுக்கு இப்ப எடமே இல்லனாலு சும்மாவாது போய் நா பஸ் ண்டாடியாவது போய் பாத்துட்
ம்
அந்த மாதிரிதா இப்ப எங்க வீட்ல கேப்பாங்க இங்கெல்லா சுத்துறதுக்கு என்ன இருக்குன்னு நீ சும்மா வாரத்துல நாலு நாள் போய் சுத் சுத்திட்டு வர அதல்லா தெரியாது எங்கோ நாலு ரோட்டு நாலு ரோடு இருக்கு நாலு ரோட்ல எந்த ரட்ல போனாலு ஏதோ ஒண்ணு வரு எங்கேயோ போயிட்டு நின்னு ட்டு வரே அவ்வளோதா அதா எனக்கு ஏ ஊர் ரொம்ப புடிக்கு எனக்கு
ம் எனக்கு புடிக்கவே பிடிக்காது இது ஒரு ஊரா இது ம் நால்லா பாண்டியில இருக்கணு ஜாலியா இருப்பே
அதுதா அந்த ஊர் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம்னு நெனைக்கிறே
எனக்கு பாண்டி ரொம்ப பிடிக்கு
அதுவா
இப்ப வேற ஏதோ நியூவா ஏதோ லைட் ஹவுஸ் சோ ஓப்பன் இருக்காங்கனு சொன்னாங்களா எப்டி இருந்தாலு வீட்ல கேட்டா விட மாட்டாங்க போய் பாக்குறதுக்கு பிரண்ட்ஸ்ல்லா போய்ட்டு ஸ்டேட்டஸ் து ஸ்னாப்ல்லா போட்டு ஏ கழுத்த அறுப்பாலுங்க நா பாத்து வயிறு எரிஞ்சி அழுதுணு உக்காந்துக்குவந்த
நீ வீட்டுல உள்ளவங்கள கூட்டிட்டு போக வேண்டியதுதனே
அவுங்கதா கட கடன்னு கடையிலயே இருப்பாங்களே எங்கேயு வரமாட்டாங்களே எங்கேயுமே போக மாட்டாங்க அவுங்களு
ஏதாவது ஒரு பக்கம் கேட்டு போட்டா பரவாயில்ல
ஆ எங் எங்கயுமே நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பாண்டிக்கிட்டு போவாங்க எனக்கு தா
நீ என்னக்கி ஓ ஓ
ஆ அது நாலு வருஷமா போய்ன்னு இருக்கு ஒன்னு செரி பட் வ செரி ஆவுர மாதிரி தெரில வேஸ்ட் மாதிரி கிது போறதே ஆனா இப்ப அதிகமாயிடுச்சு இன்னு
ஆக்சுவலி ஏ மூஞ்சு கொஞ்ச நல்ல தா இருந்துச்சு அம்மா என பண் ணுவாங்க இந்த இது ஹிமாலயாஸ்ல ரோஸ் ஜெல்லு இருக்குல்ல
ஆமா தெரியு
அது போடுவாங்க ரெகுலரா அவுங்க போடுவாங்க நா என பண்ணுவே காலுக்கு போடுவே அத
ஏ
ம் எப்டி சொல்றது என்ன ஆ ஆ சீ கன்றாவி அதுக் குல என் இல்ல வந்துட்டு தேங்கண்ணெல தடவுறது வாசலின்லா ஒரு மாரி பிச பிசு ஒட்டு எனக்கு அது புடிக் காது அதனால என்ன பண்ணுவோ அது கொஞ்சோ ஒட்டாதுல்ல கையில பிசு பிசுன்னு அதனால நா அத யூஸ் பண்லாமே சொல்லிட்டு ஒரு வாட்டி நா அத எடுத்து போட்டே அது இப்ப தா ஒரு ஒரு வாரோ முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாரோ முன்னாடி அத நா எடுத்து மூஞ்சுக்கு போட்ட வேகோ எனக்கு எப்டின்னா ரைட் இச்சின்ல ஒரு பதினஞ்சு பிம்பிள்
ஐய்யயோ
லெப்ட் சைட்ல வந்துட்டு இந்த ஜாலன் கிட்ட அங்க ஒரு பத்து பிம்பிள்
ஐய்யயோ
ஏடா நீங்க நீங்களா டேய் யாறா நீங்களா இதுக்கு முன்னாடி எங்கடா இருந்திங்க
முல்தானி மெட்டி போடுங்க கொஞ்ச கொஞ்சமா கொறஞ்சிடு
க்கு இல்ல எனக்கு அது எதுக்கு வந்தது எப்புடி நமக்கு இவ்ளோ வந்துச்சு எனக்கா தெரியாம ஆனா நா யூஸ் பண்ணியிருக்கே நான் அத
ம்
நா நெறைய டைம் நா யூஸ் பண்ணிருக்கே எப்பனா அப்பனா எதுவும் செய்ல இது ஏ இப்ப வந்துட்டு எனக்கு வந்ததுன்னு எனக்கே தெரி
கிரீமுமே போட மாட்டே நானு முல்தானி மெட்டி மட்டும் தா அ
முன்னாடிலா வந்துட்டு சுத்தமா இந்த சன்ஸ்கிரீன் அதல்லா எதுவுமே யூஸ் பண்ணி இதெல்லா பண்ணதே கிடையாது இப்போதா அது ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா எல்லா ப்றோ அதனால சொலிட்டு சன்ஸ்கிரீன் ஒரு நாள் போட் ட் ஒரு ஒரு மாசோ தா ஆகுது நா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி அப்ப அந்த டைம்ல மேபி போட்டது எனக்கு ஒத்துக்கலையா என்னனு எனக்கு தெரியல பட் நானு நெறைய இடத்துல இருந்து சன்ஸ் ட்டு ரேஃபர் பண்ணாதுன்னு தா சொல்லிருக்காங்கய்
ம் நா போடுறது நா பவுடர் அடிக் க்கிறதே வீட்ல இருந்தா பவுடுரே அடிக்க மாட்டே குளிச்சுட்டு வந்தா பவுடுர் அடினு எங்க வீட்ல திட்டுவாங்க பொட்டு மட்டுந்தா வெப்பே
மேக்கப் திங்ஸு இதெல்லா நா யூஸ் பண்ணதே கெடையாது லைஃப்ல ஆனா எனக்கு ஏ இப்டி இது வந்தது எனக்கு இப்போ வரைக்குந் தெரியில
அதுலேருந்து அதுலேந்து ஏய் எ மூஞ்சுல ஒருத்த நலுங்கு வெச் டான்ற மாரி எ மூஞ்சி ஃபுல்லா
ஆ
வேற இந்த சந்தனோ அதப் போட்டா செரியாயிடுன் சொன்னாங்க இந்த ஒரிஜினல் சந்தனோ அத யூஸ் பண்ணிட் ட்டு டிருக்கே ஆனா இப்ப கொஞ்சோ கொஞ்சமா செரியாயிட் சி திடீர்னு பாத்தா ஒரு நல்லா இருக்கிற முஞ்சி எனக்கு பிம்பிள்ஸ் வராது மேக்சிமம் எப்பியாது வரு
ம் ம்
திடீர்னு பாத்தா ஒனக்கு மூஞ்சுலப் பிம்பிள்ஸ் மட்டுந்தா அதிகமா இருக்க மூஞ்சி எங்கடா அந்த மாரி ஆயிடுச்சு எனக்கு
நா முதுவுக் முதுவுலப் புள்ளி புள்ளியா வருது பிளாக் பிளாக்கா வருதுன் சொல்ட்டு ஹாஸ் பில் போனா மூஞ்சில டாக்ட்ரேப் பாத்துட்டு அப்ப வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சி அவுங்க ஆயில்மெண்ட் எழுத்தரன்ச் சொல்ட்டு எழுதி குட்த்தங்க மூஞ்சில சூப்பராயிட்ச்சி எதுமே இல்ல ஒரு புள்ளி கூட இல்லாம எல்லாமே சூப்பரா கிளியராயிட்ச்சி
ஆ
ஆனா முதுவுக்குப் போனது நாலு வருஷமா நடகற ஒன்னும் செரியானப் பாடு இல்ல மூஞ்சி செரி ஆயிட்ச்சி மூஞ்சிகி நாப் போவே இல்ல
ஆ
த தல வலி நாலு அஞ்சு வஷமாம் போற செரியாவல இப்ப நாவ அது வந்து சிக்கனு அப் அப்றோ வந்து என்மோனமோ சாப்ட கூடாதுன் சொன்னாங்க அ சிக்கனு எற் றா அப்பறோ உப்பு அ சேக்கறப் பொருளே அதிகமா சாப்ட கூடாது நண்டு கத்ரிக்கா ஆ கருவாடு இது எல்லாமே நா சாப்டுவே
இல்ல நீங்க எதுமே சாப்ட கூடா இந்த மாரி இருந்ச்சினா
ஆ இது எல்லாமே சாப்ட்டு வுன்னு அதிகமாயி ரெண் நாளா அதிகமா சொரிஞ்சி சொரிஞ்சி ஃபுல்லா ஒடம் ஃபுல்லா செவ செவ செவனாயிட்ச்சி எங்க பத்தாலு செவ செவ செவனாயிட்ச்சின் ஆ கெண்டு கெண்டா கெண்டு கெண்டா ஆயிட்ச்சி வந்து வீட்ல சொன்னே அந்தா கால்லியேதாம் போட்டு வெச்சிகிறாங்க அப்பாயின்மெண்ட்டு நாளைக் காலைய ஒன்பது மணிக்லா டான் டாக்ட்ரு வரத்துக்குள்ள போய் ஒக்காந்துன்னு நாங்க அங்க
சாப்ட கூடாதுன் சொல்லியு நீ சாப்ட்ருக்கனா உன்ன என்ன பண்லா
அது வந்து வீட்ல வாய்னு வாரங்களா தம்பி ஊர்லந்து வருவான் சொல்ட்டு வாய்னு வருவாங்க நா எப்டி கண்ட்ரோல் பண்ண முடியு நா அதா சாப்புட் பைத்மாச்சே எனக்கு அந்த வாச்ன அப்டி இழுக்கு வா இந்து சாப்டு என்னனனு
அ அப்ப அரிப்பையுங் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒக்
அது முடியாது அதுகுதா நா என்ன சொல்றே எ ஒரு ஆள்க்காக எல்லா சாப்டாம இருங்க அப்டிச் சொல்றே யாரு கேக்க மாட்றாங்
இதெல்லா இதெல்லாம் பரவால்ல இப்ப கேளே எனக்கு ஒ எங்க எங்க அப்பா கூட பொறந்தது மொத்தோ எட்டு பேரா
அப்பாடியா
ஒரு ஒரு சித்தப்பா சென்னைல இருக்காரு
ம் அ
அவுருக்கு வந்துட்டு வீடு எல்லாமே இருக்கு ஆ அவிங்க ஊருக்கு வந்தா இங்கேதா தங்குவாய்ங்கே
ம்
நமக்கல்லா ஒரு ஸ்டேஜுல வந்துட்டு இப்ப அவுங்களுக்கு வீடு இருக்கு அங்க போலன்றது பிரச்சன கெடயாது
ஆ
எல்லாமே இங்க தா யூஸ் பண்வாங்க
ஏ
தப்பு சொல்லல பட் அவங்க ஃபுல்லா அவுங்களுடை ய கண்ட்ரோல்ல எடுத்துப்பாய்ங்க இப்ப நா கிச்சனுக்கு போனா என்ன வேணுன் கேப்பாங்க டேய் யார்ரா நீங்க எ வீட்ரா இது என்ன கேட்டா பரவால்ல எங்க அம் மாவே கேப்பாங்க எங்க பெரிம்மா வந்துட்டு என்ன வேணு எங்க அம்மா அப்டியா ஆ ஹா அய்யோ குடும்பத்துக்குள்ள பிரச்சன வந்துரு போலயேடா அப்டின்ற மாரி ஆய்ரு இந்த எடத்துல நீ என்ன பண்ணுவ சொல்லு
இந்த எட்த்துல ஃபீல் பண்ட்டு போய் ரூம்ல ஒக்காந்து படுக்க வேண்டி படுத்து தூங்க வேண்டி
க்கா எனக்குமே வந்துட்டு நம்ளால அவுங்ககிட்ட வந்துட்டு என்ன சொல்ல முடியு அவுங்கள் ட்ட என்ன வேணுன் கேக்குறப்ப இப்ப அவனுக்கு வந்துட்டு கொஞ்சோ கிட்னி பிரச்சனருக்கு அவே ட்ரீட்மெண்ட்லருக்கா எ தம்பி அவே அவனுக்கு ட்ரீட் மெண்ட்லா பண்ணி கொஞ்ச நாள் ஊர்லருக்கட்டுன் சொல்ட்டு அம்ச்சுடுவாய்ங்க ஆனா அவே வந்துட்டான் சொல்லிட்டு இங்க நான்வெஜ் வாங்க மாட்டாங்க அவே காரோ சாப்டக்கூடாது காரோ சுத்தமா சாப் ப்ட கூடாது க என்னது இந்த ஆ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாருக்கு அவனுக்கு ஃபுட்டுலே உப்பு போடக்கூடாது இந்த மாரி எல்லா ஆனால அவனுக்கு என்ன வெக்கிறாங்களோ அத தா எங்ளுக்கு வப்பாங்க
நீங்க உப்பு மட்டு ஆட் பண்ணி சாப்ட வேண்டிதா
அதுதா அதுதா
ஆ
ஒனக்கு உப்பு மட்டுந்தானே பிரச்சன உப்ப இதுல போட்டு சாப்புடு அவ்ளதா அந்த மாரிதா நாங்க இருப்போ அவய்ங்க வந்துட்டாய்ங்கன்னா
ம் ம்
அவனுங்க வந்துட்டானுங்கன் சொல்லி நமக்கு நான்வெஜ் வாங்க மாட்டாங்க அம்மாவு செரி அப்பாவு செரி இங்க நம்ம வீட்ல வாங்க மாட்டாங்க ஆனா எங்க பெரிம்மா என்ன பண்ணுவாங்க தெரிமா அவனுக்கு நான்வெஜ்ஜ செஞ்சு குடுத்துட்டு மாத்ர போட்டா சரியாய்டுன்ருவாய்ங்க
ஆ
இப்டிதா அவன பண்ணி பண்ணி பண்ணி இப்ப அவே இருக்குற நெலமையே வந்து ட்டு ரொம்ப மோசமாய்டுச்சி
அச்சச்சோ ஆ
இது யார் பிழை என்ன பண்ண முடியு சொல்லே ஆ இப்ப அவுங்க அங்கருந்தா சாப்ட்டா சித்தப்பா திட்டுவாருன் இங்க வரத அவுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பையே நல்லா சாப்ட்டுட்டு போட்டுன்னு பட் அவே சாப்புறதுதா பிரச்சன அவே நல்லா சாப்டுவா
ம்
அவே சாப்புறதா பிரச்சனனு அவுங்களுக்கு புரில
ம் அவன இங்க அம்ச்சுட்டு ஆ